ஆ கேக்குதுங்களா இப்போ
ஆ ரொம்ப லோவா கேக்குதே
அப்டியா
ஆ இப்போ ஓகே
ஓகே ஓகே
அப்புறம் எப்படி இருக்கிறீங்க
ஆ நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நா ரொம்ப நல்லா இருக்கறேன்
எப்படி போது வீடாங்க வெயில எல்லாம் எப்படி இருக்கு
ஆ வெயில் எல்லாம் பயங்கரமா இருக்குது இந்த வெயில்னாலதா எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி பராப்ளமா இருக்குது இல்லையா அதனால எங்க போனாலுமே கொஞ்சம் பயமாதா இருக்கு ஏன்னா அவங்க நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க ஆ இப்ப ஒரு வீடு நம்ம வாடக ல்ல இருந்தோம்னா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா வீட்டுல இத்தன பேர் தா இருக்கணும் ரிலேஷன் யாரும் வரக்கூடாது ஏன்னா தண்ணி ரொம்ப செலவாகுது அப்படின்னுல்லா சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறங்கயாச் சும் பிளான் பண்ணலாம்னு பார்த்தாலும் இப்ப அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்குது
அப்படியாப்ப அவ்வளோ இதுவாவா கேக்குறாங்க
ஆமா கண்டிப்பா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய டவுன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி வாரத்துக்கு ஒரு தடவ தா வருது அப்படி இருக்கும் போது அதனால அவங்க ரெண்டட க்கு விடும் போதே அவங்க என்ன கண்டிஷன் வைக்கிறாங்க வீட்டுல எத்தன பேர் இருக்கிறீங்க ரிலேஷன் எல்லாம் அடிக்கடி வருவாங்களா ஆ வந்த நாங்க வீடு தரமாட்டோம் அப்படின்னுல்லா சொல்லிதா வாடகைக்கே விடுறாங்க
அப்பாடி கேட்கும் போதே பயமா இருக்கு
நிறைய இடத்துல அந்த மாதிரி தா இருக்குது நீங்கல்லா இந்த மாதிரி எங்கேயும் கேள்விப்பட்டது இல்லையா நீங்க இருக்கிறது சொந்த வீடா
ஆமாப்பா சொந்த வீடு தா
அதனாலதா உங்களுக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் தெரியல ஏன்னா நம்ம இப்ப போய் ஒரு இடத்து த்துல ரெண்டுக்குன்னு கேட்டாலுமேவோ அவங்க முதல்ல கேக்குற கொஸ்டின் வீட்டு்ல எத்தன பேர் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிதா கேட்பாங்க
எனக்கு அந்த அந்த மாதிரி நா கேள்விப்படல ஆனா என்னன்ன என்ன சொல்றது எங்களுக்கு வந்து தண்ணி பூமி தண்ணி இல்ல தண்ணி போர் தண்ணின்றதுனால போ போட்டு மோடரு போட்டு எடுத்துக்கிறோம் அது இல்லாம தண்ணி இது வரைக்கும் பிரச்சனைன்னு எதுவும் இந்தது மாதிரி பார்த்ததில்ல எங்கக்க எங்க எங்க ஊரு பக்கத்திலயே அந்த ஏரி சொல்ற ஏரி அந்த மாதிரி நல்லா பள்ளம் தோண்டி இது பண்ணி வச்சிருக்கா ங்க தண்ணி ஸ்டாக்க எடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு நாங்க இன்னு வரல இன்னும் நா நாங்களு கொஞ்சம் அந்த என்னது இயற்கையுடைய ஒட்டி வளந்தருக்குமா எங்களுக்கு அந்த வெளியில வந்து அந்த சிட்டியில வந்து உள்ள வந்து நம்மோ வீடு இருக்க வேண்டாம் எனா ரொம்ப இதுவா இருக்கு பொல்யூஷன் ரொம்ப டிஸ்டபன்ஸ் நிறைய இருக்கா அந்த இது வேண்டா நம்ம கொஞ்ச போய் அமைதியான இடத்துல இயற்கையான காற்று இது பண்ணிக்கிட்டு இயற்கையான தண்ணிய நம்ம இது பண் சுவாசி ட்டு குடிச்சிட்டு இருக்கலா அப்டின்னு சொல்லிட்டு இவர் அந்தபாம தனியா கூப்பிட்டு வந்தடார் அதனால எங்களுக்கு என்னமோ வந்த ஆது தெரியல கொஞ்ச நாங்க எல்லா வெளில வாங்க வரறோம் பொருள் எல்லாம் வாங்கணும்னா கொஞ்ச வெளியில வந்து வாங்கனு அதுக்கு தா கொஞ்சம் கஷ்டமே தவிர இந்த தண்ணி இதெல்லா ரொம்ப எங்கனம இதெல்லா கேள்விப்படல நீங்க சொல்லி தா பாக்கற
அதா நீங்க கிராமப்புறங்கள்ல இருக்கதுனால உங்களுக்கு தெரிலா இப்பெல்லா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சிட்டிஸ்லல்லா பாத்தீங்கன்னா மழ பேஞ்சா தண்ணி வீட்டுக்குள்ள வந்தருதுன் சொல்றாங்க ஆனா அந்த மழை தண்ணிய வந்து எப்பிடி சேத்து வெ க்கிறதுன்றது தெரியாமத் வீட்ல அவுங்கவுங்க அந்த இதுல எ மழை நீர் சேகரிப்பு தொட்டின் முன்னாடி வந்து ஒரு ஸ்கீமே கொண்டு வந்தாங்க எல்லார் வீட்லியு வந்து மழை நீர் வந்து சேமிச்சு வெக்கணு அப்டின் சொல்லிட்டு ஆனா அத வந்து யாரு மே ப்ராப்பரா பண்ணல கவுர்மெண் சொல்றாங்க நம்ம எதோ பண்ணணு அப்டின்றது க்காக பண்ணி வெச்சதோட விட்டுட்டாங்க அதனால வந்து தண்ணிய வந்து யாருமே அவ்ளவா சேத்து வெக்காதுனால அது போறதுக்கு எடமில்லாம வீட்டுக்குள்ளல்லா வந்துருது அந்த மாதிரி மழ பெஞ்சா அந்த ப்ராப்ளமா இருக்குது வெயில் அடிச்சா தண்ணியே அவுங்குளுக் வந்து கெடைக்க மாட்டது ஏனா இப்ப கெணறு இதுகள்லா பாத்தீங்கனா வெயில் காலத்துல தண்ணி கொஞ்சோ வ த்ததா செய்யு அதுவும் போக இவுங்க போர் மோ மோட்ரு போட்டு எடுத்தாங்கனா அதுல உள்ள தண்ணி வந்து டெய்லியி அந்த கொறஞ்சிட் டேதா இருக்கு அதுனாலவே இப்ப நறைய எடத்துல பாத்தீங்கனா தண்ணி தட்டுப்பாடாதா இருக்குது முன்னாடி காலத்துலெல் லா தண்ணி நம்ம எங்கேயுமே வெலைக்கி வாங்கனதா கேள்விப்பட்டது கூட கெடையாது ஆனா இ ப்ப உள்ள சுச்வேஷன்ல நம்ம எங்கயாச்சு வெளில போனோனே யார்ட தண்ணி கேக்கனாலு கொஞ்ச பயமா இருக்குங்க கடைகள்ல தண்ணி ய விலைக்கு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள்லதா வந்து நம்ம இருக்குறோ
இப்ப அதா ரொம்ப கஷ்டமாருக்குன்றீங்ளே பாக்கவே ரொம்ப இதுவா இருக்கு கேக்கறதுக்கே பய இதுவ இரு பய மாருக்கு பரவால்ல நம்ம இருந்தாலு உள்ளுக்குள்ளியே இருந்தாலு வந்து இந்த கஷ்டல்லா இல் லாம இருக்கோன்றத நெனைச்சு பாக்கம்போது கொஞ்சோ நிம்மதியா இருக்கு போல ய ஆனா இப்பல்லா என்ன சொல்றது இப்பல்லா வந்து நம்புளுக்கு ரொம்ப தண்ணி பிரச்சனைன்றது வந்து இப்போ இல்ல ஊருக்குள்ளுமே அந்த கிராமத்துக்குள்ளயிமேதாம்பா இருக்கு வெவசாய எல்லா இப்ப நம்ம நி நியூஸ்லெல்லா கேட்டீங்கன்னா வெவ சாயோ தண்ணி இல்ல வறண்டு போயிருச்சி வ வ இதெல்லா பயிரெல்லா காஞ்சிருச்சி அப்டிங்கறாங்க நீங்க சிட்டின்றிங்க கிராமத்திலியிமே அப்டிதா சொல்றாங்க
அதுனால் தா போதிய மழை வந்து இல்லாம ப அந்தந்த பயிர்கள் வந்து பயிரிட்ருக்காங்க அப்டி சொன்னா அந்த காலநிலைக்கு ஏற்ப அவுங்களுக்கு மழ வந்தா தான அதுல வந்து கொஞ்சமாச்சு அவுங்களுக்கு விவசாயம் பண்ண முடியு மழை இல்ல அப்டின் சொன்னா அவுங்க வந்து அந்த மோட்ரு தண்ணி கெண கெணத்து தண்ணிய எதிர்பாத்து இருந்தாங்கன்னா ஒவ்வொரு தோட்டத்தில வந்து கெணறு இருக்கு ஒவ்வொரு இது இதுல வந்து கெணறு இருக்காது வானம் பாத்த பூமியாதாருக்கு அதுனால வந்து அந்த சரியான சமயத்துல மழை விழுந்தா மட்டுந்தா அவுங்ளால வந்து விவ சாயம் பண்ண முடியு
ம் புரிது புரிது
இல்ல கண்டிப்பா தண்ணி தட்டுப்பாடு அவுங்களுக்குமே வரதா செய்யு அத வந்து கொறைக்கிறதுக்கு தா இப்பெல்லா நெறைய முறைகள் வந்திருக்குதுன் சொல் அந்த சொட்டு நீர் பாசனம் நெறைய தண்ணிய செ வீணாக்காம சொட்டு நீர் பாசனம் இது எல்லாமே நெறைய இப்ப பண்ணிருக்கறாங்க
சொட்டு நீர் பாசனோன்றது செடி அந்த அது எப்டி அந்த தண்ணி உ வ வ ப் சு சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா ப இது பண்ணிட்ருக்குமா
அதாவ்து இப்ப வந்து நம்ம பாத்தனா தண்ணிய வந்து முந்தி வாய்க்கால்ல வந்து பாய விடுவாங்க ஆனா இப்ப அப்டி இல்லாம டியூப் மூலிய மா அந்த வேர்கள்கிட்டயே வந்து அந்த சொட்டு நீர் பாசனன் சொல்றதுல வந்து அந்த ஆ ப அந்த வேர்கிட்டையே வந்து தண்ணி விழுகற மாதிரி பாத்துட்டா அந்த தே வேருக்கு தேவையான தண்ணீர் வந்து அதுலயே கெடைச்சிருது வேற தண்ணிய வந்து வீணாக்காம அந்த தண்ணிய வே யூஸ் பண்ணிக்கிற மாதிரிதா இருக்குது அதுதா இப்ப நெறைய எடத்துல இந்த தோட்டத்துல இதுல எல்லாம் பாத்தீங்கனா நெ நெறைய எடத்துல அந்த மாதிரி தா பண்ணிருக்காங்க ஏனா நம்ம போயி த தண்ணி ப டைமுக்கு தண்ணி பாச்சணு செய்யணு அப்டின்லா இல்லாம அது வந்து ஒரு இதா அ பண்ணிர்றாங்க அது வந்து நம்ம தேவைய நம்ம மோ சுச்சி மட்டு போட்டா போது அந்த மோட்ரு தண்ணி வந்து அந்தந்த எடத் அங்கே பாச்சிக்கிறது அதனால வந்து அது பிரச்சன இல்ல இதுல வந்து வழக்கமா இருக்றத விட வந்து இதுல அ தண்ணி வந்து எழுவது பர்சன்ட் வந்து சேமிக்கலா அப்டின்றதுனாலயு இப்ப நறைய எடத்துல இந்த மாதிரிலா பண்றாங்க
ஓஹோ புரியுது இப்ப கிராமத்துல எப்டின்னா கிராமத்துல அப்டி வாழ்க்கன்னா இப்ப ச டில இந்த மாரி சொல்றீங்க
ஆனா எல்லா எல்லா பயிர்களுக்குமே வந்து அது செட் ஆகுமான்னா கெடையாது இந்த தென்ன மரொ வாழ மரொ ஆ சப்போட்டா திராட்ச இந்த மரி காய்கறி சாகுபடிகள் இதுக்கு வந்து வேணா அது வந்து யூஸாகு இந்த நெல்லு இதுக்குலா கொஞ்சோ கஷ்டம் தா ஏனா அதுக் வந்து தண்ணி வந்து தேங்கி இருந்தா தா அதுல வந்து நெல் நட்ட முடியு செய்ய முடியு அந்த மாதிரிலா இருக்கம் போது அது அதுக்கு வந்து இது செட் ஆகுதான்றது எனக்கு கரெக்டா தெரில
ஆமாப்பா எப்படிக் அது ஆகு ஏனா நம்ம மரொன்னா ஒரே ஒரு இது இருக்கு செடி இருக்கு அந்த ஒரு செடிக்கு அந்த ஒரு டிராப் தண்ணிங்றது ஓகே அத வயலன்னா நம்மோ நறைய போட்ருப்போல்ல அந்த ஒரு டிராப்புன்றது கண்டிப்பா பொருந்தாதுல்ல
ஆமா இது ஆனா இதுல நறைய பெனிஃபிட் ஷூ இருக்குது தெரிமா தண்ணீர சேமிக்றதோட அந்த பயிர்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் வந்து அதுல அந்த இதுலே கெடைக்றதுனால அதுக்கு வந்து நல்ல வளர்ச்சி இருக்றனால விளைச்சலு வந்து அதிகமாருக்கு அது மாதிரி கலை வளர்ச்சி இந்த கல கலை எல்லா எடுக்றாங்க பாத்தீங்ளா அது வந்து இதுல கம்மியா தாருக்கு ஏனா எல்லா எடத்துலயு தண்ணி விட்றதுல அந்த செடியெல்லா அங்கங்க வளராது அதனால களை எடுக்றது வந்து நம்முளுக்கு க்கு கம்மியாருக்கு ஏனா அந்த வேர் பக்கத்துல மட்டும்தான அதுல தண்ணி வருது அய்னால வந்து கலை எல்லா வராது அது மாரி உரம் போட்றது வந்து தண்ணீல கலக்கி நேரடியாவே வே அந்த தண்ணி மூலிமாவே விட்றதுனால அவங்களுக்கு உரம் போட்ற செலவு செலவுமே வந்து கம்மியாருக்கு
ஓ புரிது
முக்கியமா பாத்தீங்னா நம்ம தண்ணி பாச்சுனோனா அந்த தண்ணி வர்ற ஸ்பீடுக்கு வந்து து அங்க எல்லா மண்ணெல்லா அரிச்சிடு ஆனா இதுல வந்து அப்டி கெடையாது மண் அரிப்பு வந்து ரொம்பவே தடுத் குறதுனால எந்த விதமான இதுமே கெடையாது மண் வந்து ஒரு எடத்துலந்து தண்ணி பாய்ச்ச போ ஒரு எடத்துலந்து இன்னொரு எடத்துக்கு போயிரு அப்டின்றது இல்லாம இது மண்ணு வந்து அங்கங்கருக்கு அந்த சொட்டு சொட்டா விழுகற தண்ணி வந்து மண்ண அரிக்றதுக்கான வாய்ப்பு இல்ல இல்லயா
ஆமா ஆமா
மனித உழைப்புமே அதுல வந்து கம்மி ஏனா தண்ணி பாய்ச்சனுனா ஒரு வாய்கால் வெட்டி விடணு செய்யணு இதுல வந்து யாரையுமே எதிர்பாக்க தேவையில்லாம நம்ளே வந்து அந்த ஒரு சுவிட்ச மட்டு போட்டா போது அந்த தண்ணி பா பாய்ச்சறதுக்கான இது எல்லாமே அதுல பைப்பு எல்லாமே ப ஒரு தரவ செட் பண்ணிட்டா அதுவே பாஞ்சிக்கறோ
ஆ புரிது புரிது சர் கிராமத்துல அப்டி நமக்கு இப்போ சிட்டில சொல்றீங்க தண்ணி இத சே சேமிப்புன்ட்டு அது எப்டி அது எப்டி அங்க சேமிப்பு இது வரு
அதாவது சே சிட்டிலன்னா நம்ம என்ன பண்ணணு னா மழ மழ விழுகுற சமயத்துல இருக்குற தண்ணிய நம்ம எங்க போர் போட்ருக்கோமோ அதுக்கு பக் கத்துல வந்து சேவாகுற மாதிரி நம்ம மழை நீர் அந்த இது ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங் அத நம் செட் பண்ணி வச்சுக்கிட்டோனா நம்ளோட நிலத்தடி நீர் வந்து கொறையாம இருக்கு இல்லையா நம்ம போர் போட்டாலுமே அதுலருந்து தண்ணி வரு
இல்ல பா இது இது இல்லல்ல நா என்ன எனக்கு என்ன ட கேளுன்னா இப்போ ஒரு வீட்ல போட்டுட்டு இப்ப ஒரு தெருவு இருக்கு அந்த தெருவுல ஒரு வீடு போட்டா பத்தாது இல்லயா
எல்லா வீட்லயமே கண்டி நம்ம அ அதாது அ அத் அத்தியாவசிய தேவைகள்னு சொல்லுவாங்கள அதுல இது எதுமே ஒன்னு ஏன்னா நம்ம எதிர்காலத்துல வந்து நம்ம கொழந்தைங்களுக்கு வந்து தண்ணீர் தே வேணு அப்டின்னு சொன்னா நம்ம இந்த மாதிரி எல்லா கொஞ்சம் பண்ணி வெச்சிக்கிட்டாதா அவுங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து அந்த தண்ணி வந்து கெடைக்கு இல்ல அவுங்களு வெளில வெலைக்கு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலதா இருப்பாங்க வீட்டுக்கு வீடு கண்டிப்பா இந்த மாதிரி முறைய வந்து பயன்படுத்தி அவுங்கவுங்க வந்து மழை நீர சேமிச்சு வச் ச்சிக்கிட்டாங்கன்னா பியூச்சர்ல கொஞ்சோ ப்ராப்ளம் இல்லாம இருக்கோ
ம் புரியுது புரியுது சேரிப்பா பாருங்க உங்களுக்கு ரொம்ப நா ஃபாலோ பண்ணனுன்னு ஏதோ பேச வந்தீங்க நா அதுக்குள்ள தண்ணி இப்டின்னு கேட்டு பாவோ உங்க கஷ்டத்த இது பண்ண வெச்சுட்டே பாருங்க கெடைக்குங்க நல்ல வீடே கெடைக்கு நல்லா இன்னு மெயினா வந்து பாருங்க வீடு
ஆ ஓகே ஓகே கண்டிப்பா ஓகே பாய்
நா வெக்கிறே நா அப்றோ கூப்புட்றே ஆ ம்